ஹலோ வணக்கம் தோழி ரொம்ப நல்லா இருக்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க எங்க போனீங்க தோழி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க
நீங்க வந்து அப்படி யூடியூப்ல அந்த பியாபடத்த கண் கீழப் பண்ணிட்டு இருந்த தோலி
ஓக்கே ஓக்கே தோழி என்ன மாதிரியான பேய்ப்படம் பாத்துட்டுருக்
கொலைய கண்டுபுடி
ஓக்கே ஓக்கே தோழி நல்லா இன்ரஸ்ட் ங்க அடிக்கிதா
ஆமா தோழி கிரிஸ்டினா போய்ட்ருக்க அந்த கொலைய இன்னு போலீஸ்கார கண்டுபுடிச்சுட்றாங்க தோழி
ஓக்கே ஓக்கே தோழி நீங்கலு மும்பறமா உள்ளே பேராதிங்க தோழி கண்டுபிடிக்கிறதுக்காக கொன்னுபோடுவாங்க தோலி ஒக்கே ஒக்கே தோலி உங்களுடைய ஆஃபி என்ன தோலி
என்னோட ஹா ப்பி வந்து ஹ சிங்கிங்
கே சிங்கிய நல்லா பாடுவீங்களா தோழி
தோளி
ஓகே என்னோட ஹாபி எப்பவுமே வந்து டிராயிங் தா தோழி நா சும்மா ஏதாச்சு ஆர்ட் பண்ட்டே இருப்ப தோழி
உம் அப்படியா தோழி
தோழி ஆமா நைட் சாப்ட்டீங்களா தோழி
ஆமா தோழி சாப்ட்டாச்சு இப்பதான தோழி சொன்னே
டுத்த காால்ல தோழி அத நா அத பத்தி பேசல தோழி
ஓ அப் அப்படியா தோழி இது பூ மிச்ச கதையை கண்டினியூ பன்
தோழி அதுக்கு முன்னாடி ஒரு விஷய தோழி நானும் எ நண்பியும் வந்து ஒம்போது தடவை பேசிட்டோ தோழி இனிமே எங்களால பேச முடியாது தோழி அதையு மீறி நாங்க வந்து பேச னொன் நெனைச்சோம்னா எங்களொடைய பேமெண்ட்ல கை வெப்பாங்களா தோழி
அப்படியா தோழி
ஆமா தோழி அதனால நம்ம ரெண்டு பேரு எவ்வளோ நேர பேசிருக்கோம் எத்தன தடவ பேசிருக்கோங்கிறதையும் எண்ணி பாத்துக்கோங்க
தோழி இத்தனைக்கு இன்னைக்கே ஒரு பத் து வாட்டி பேசி
நா மாறி மாறி பேசி இருக்கோல தோழி என்னையும் சேர்த்து என்னி பாக்கணும் தோழி
ஆஹ் அப்பா அதான் எனக்கு பேமெண்டே வரமாட்டங்து
எனக்கும் பேமெண்ட் இன்னும் ஓபன் ஆகல தோழி அதுக்கு கொஞ்ச நாள்ருக்கு தோழி
ஆமா தோழி இத்தனைக்கு இருபத்தஞ்சு கிட்ட முடிச்சுட்ட தோழி பேமெண்ட் ஓபன் ஆன மாட்டி தெர்ல
நானு இருபத்தஞ்சு முடிச்சுட்டே தோழி பேமெண்ட் ஓபன் ஆகல தோழி இது இருபத்தாறாவது கால் தோழி
ஆஹ் ஆமா தோழி ஒரு தோழி ஒரே நம்பர்ல கால் பேசுறதுனால பேமெண்ட் வர மாட்டக்கோ என்னவோ
என்னவோ தோழி அது நமக்கு தெரில தோழி நாளையிலெந்து அது அந்த குரூப்ல மெசேஜ் போட்டு கேக்கணு தோழி ஆனா எனக்கு ஆண்கள்ட்ட பேச வெக்கமா இருக்கு தோழி. பெண்களட்டனா நா பேசிருவே தோழி.
லி அவைலபிள்னு சொல்லி குரூப்ல மெசேஜ் போடலா தோழி
கேட்டா உங்களுக்கு மெசேஜ் போடுறே தோழி.
ம்மா அப்படி ச குரூப்ல மெசேஜ் போட்டாங்கனா அவங்களுக்கு நீ வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி பேச சொல்லி நா அப்படிதா ரெண்டு
அவங்க நம்பரா இப்ப ஃபார்வர்ட் பண்ணி நீங்கவுங்க அவங்க எங்கிட்ட பேசுறீங்களா கேப்பீங்களா தோழி.
உம் ஓகே தோழி நா
ஆஹ் ஓகே தோழி நீங்க நைட்டு என்ன சாப்ட்டீங்க தோழி அதே டயட் ஜஸ்ட் ஆகுமா தோழி உங்களுக்கு ஆல்ரெடி வயறு பிரச்சனைன்னு சொன்னீங்க.
ஆமா தோழி ப்ரோட்டா சா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதெல்லா ஆனா அது உணவுக்கு கேடல தோழி ஓகே ஓகே தோழி. பாத்துக்கோங்க தோழி ஒடம்ப
ம் என்ன தோழி
பாத்துக்கோங்க தோழி
ஓகே தோழி நீங்களும் உங்க ஒட்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க என்ன மாதிரியான படுப்பு படிக்கிறீங்க தோழி
நா வந்து மெடிக்கல் ரிலேட்டடா படிக் க்கிறே தோழி
ஓகே ஓகே தோழி நல்லா போகுதா உங்க படிப்பெல்லா ம் செரி தோழி செ எனக்கும் நல்லா போகுது தோழி
அப்படியா
ஆமா தோழி ஆமா ரொம்ப அமோகமா போகுது தோழி ஆமா தோழி அத நெனைச்சா கொஞ் கவலைக்கிடமா இருக்கு தோழி நா மு கடந்த மூன்று நாளாக நா காலேஜ் பக்கமே போகல தோழி
ம் நானு அப்படிதா தோழி எனக்கு வேற இப்பயே இந்த லீவ்ல ரெண்ட் நாள் லீ்வ்ல நெறைய ஒர்க் தந்துருக்காங்க தோழி திங்கெழம ப்ரக்ட்டிகளுக்கு படிச்சட்டு வரணுமா தோழி அது எழுதணு இல்ல தோழி நாளைக்கு தா ஆரம்பி க்குறோ இது வேற வந்து ஹோம் ஒரு ஏழு ப்ராப்ளம்ஸ் தந்திருக்காங்க தோழி வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ்கே பாக்க முடியாம தெனறிட்ருக்கே இதுல அது அடிக்கடி வரக்கூடியது தான தோழி வாழ்க்கனா ப்ராப்ளம் இருக்கு தான தோழி இனி இதுவர கே வீட்டான்ட போட் சால்வ் பண்ணனுமா தோழி இனி அத் ஆமா தோழி நாளைக்கு தான் வந்து நீ பேப்பர்ல எழுதனு அப்புறோ பிசிக்ஸ்ஸு ஓ ஓகோ கெமிஸ்ட்ரியும் படிக்க சொல்லிருக்காங்க
ம் செரி செரி ஓகே தோழி நீங்க வந்து என்ட பேசி முடிச்சுல்லாமே எத்தனதரவ பேசிருக்கோங்கறத மட்டு கொஞ்சோ எண்ணிப் பாத்து சொல்லுவீங்களா தோழி
ஃபுல்லா மாறி மாறிதான் பேசிருக்கோம் நான் புதுசா ரெண்டு பேரு இப்பதா நான் வந்திருக்கேன் சார் பேசிருக்கே ரெண்டு பிள்ளைள்ட்ட மிச்செல்லா ஒன்டையு மாமிட்டையு தா பேசிட்ருக்கோ
நா வேற யாருட்டையாவது பேஸ் கற்கலாம் பாத்தே யார் யாருமே என்ட்ட பேசல தோழி ஃபுல்லாவே உங்கள்ட்டையும் இன்னொருத்தவங்கள்ட்டையும் மட்டும்தான் தோழி பேசனே
அப்பிடியா தோழி பர்ஹானாவுக்கு இப்போ வந்து காலர் அவைலபல் இல்லல்ல தோழி அவளுக்கு டிரான் ஆமா அவளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் போய்ட்டு தோழி அவுளுக்கு முடிஞ்சு காலு
ஓகே ஓகே தோழி அவுங்க அசைன் பண்ணுவாங்க தோழி அடிக்கட் ஆமா தோழி ஆனா ஒண்ணுங்க்கா ஒரு ரூபாய தா தோழி அது நஷ்டம் தோழி நமக்கு
அப்பிடியா
ஆமா தோழி ஒரு ஒரு மி சஜூக்கு ஒரு ஒரு ரூபா தோழி அதுல என்ன தோழி லாபோ இருக்க போது
இல்ல தோழி இல்ல கண்டிப்பா இல்ல தோழி
ம் அதெல்லா பர்ஹானா பூச்ச வந் டு மொத குட்டி போட்டு அப்டியே விட்டாச்சுன் சொல் நெபுளா தோழி அப்புறோ ரெண்டாது கொஞ்ச நாள் கழிச்சு பிரக்னன்ட் ஆச்சு தோழி அதே போல ஒர் ரெண்டு சேவ் ஒயிட் கலர்ல குட்டி போட்டுச்சு ஒரே ஒரு பிளாக் கலர்ல குட்டி போட்டுச்சா தோழி அது வந்து பூச்சா குட்டி போட்டு மூண் நாள்லே தள்ளே காணு தோழி
என்னாச்சு தெரியா அதுக்கு
நாங்க வந்து தள்ள எப்பமே வெளியே போய்ட்டு எப்பவு நார்மலா வரும்ல தோழி வீட்டு பக்கத்துல கல்யாண வீடு நடந்திருக்கு அங்க யாரோ புடிச்சிட்டு போனாங்களா என்னவோ தெர்ல தோழி காலையில மூணு மணி வர வீட்ல தா இருந்த தோழி இருக்குறோ நாங்க அதுவக்கு குட்டிக்கு வந்து ஃபுட் எல்லா குடுத்துட்டு தேயிருக்கு அப்பற ரெண்டாவது வந்து நாங்க மார்னிங் டென்னோ கிளாக் த தூங்கி முழிக் இருக்கு போது செரி தள்ள பூச்ச வரு சாப்பாடு போடலாம்னு சொல்லி பாத்தா பூச்ச வரவே இல்ல தோழி சாய்ந்தர வர பாத்தோ தெரியவே இல்ல தோழி அது ஒரு புச்ச காணவில்ல குட்டிகளு பொறந்த நால் நாள்தானே அது கண்ணோ தொறக்ல தோழி இனி
தோழி
குடுத்தோ மெடிக்கலந்து ஒரு சிரப் பாங்கி பால்ல லை டா ரெண்டு டிராப்ஸ் கலந்து குடுத்தோ அது கண்ணெல்லா தொறந்து எடுத்து வளந்துட்டு தோழி வளந்து சுனா அதே சைஸ்லதா இருந்ச்சி பட்டு கொஞ்சோ நடக்கோ கொஞ்ச கொஞ்சமா நடக்க பழகிட்டு தோழி ஆனா என்னாச்சுனா அது வந்து இந்த பால்குடிய மறாத்த குட்டிகள் இல்லாத்னால மாறி மாறி உ அதோட ஒடம்ப அது கடிக்க ஆரம்பிச்சிரு தோழி இந்த பூச்ச அத அதோட ஒடம்ப அந்த புச்சி இதோட ஒடம்பயு போய் கடிக்க அப்டி மாறி மாறி கடிச்சதுல ஒரு கருப்பு குட்டி செத்து போட்டு வலி தாங்க முடியாம தோழி ஏனா பிஞ்சு ஒடம்புலா தோழி உம் அப்டின் சொல்லி மிச்ச த ரெண்டுயு இருந்த வெள்ள குட்டிய பத் திரமா பாத்துகுனோனு சொல்லி அத தனித்தனி அட்டப்பெட்டில போட்டு வச்சிந்தோ தோழி ஆனாலு அது ரெண்டொ சேந்து இருந்து மறுபடியு மாறி மாறி கடி சு ஒரு வெ வெள்ள கு டி செத்துட்டு மறுபுடியோ உம் இன்யு ஒரே ஒரு செரி ஒரே ஒரு குட்டி அது நி கயாரும் கடி கது தானா வளந்துரோன்னு சொல்லி வச்சிந்த தோழி எப்பம்போல மார்னிங் ஒரு டென் மினிட்ஸ் காம்போண்டு கிட் காம்போண்டுக்குள்ள லாந்த விட் ன்ன தொழி குட்டி என்னிக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்ல தோப்பு இருக்கனால என்னிக்கு இல்லாத கீறி ப்பிள்ள அன்னைக்கி வந்துட்டு தோழி நாங்க வந்து ஆமா தோழி நா அப்போ வந்து ஊர்ல இல்ல தோழி நா வந்து கோ தார்ல இந்தே அம்மா இங்க இருந்த சமயத்துல தோழி அபோ பாத்தா கீறிப்புள்ள பூட்ச்சே த குட்டி புச்சியே கடிச்சுட்டு தோழி கழ்த்துல
ஓகே ஓகே தோழி அப்பறமா என்னாச்சு அய்யய்யோ
ஆமா தோழி பூச்சே இல்ல தோழி அதுக்கறவ அதோட பெர்சியன் பூச்சா வளர்த்தற நிப்பாட்டிட் தோழி இப்ப சொன்னம்ளே தோழி ஒரு விட் நாட்டு பூச்ச வித்துக்கறோ ஃபுட்ட போடுவோ அதுதா இப்போ
ம் அச்சச்சோ அது ரொம்ப கஷ்டமே நஷ்டம்லா நமக்கு
ஆமா தோழி
யாருக்காது குடுத்திரு
அது வளர்ணும்ல தோழி வளராத அது வளர்ணு ம்ல அது வளரா
ஆமா ஆமா தோழி ஆமா சரி தோழி நீங்க எதாச்சு என்ட சொல்லனு நெனை ங்களா லைஃப் அட்வைஸ்
லைஃப் அட்வைஸ் எப்போன் சொல்றதானே தோழி
அப்டியா தோழி ஆமா தோழி நா நெனைக்குறே தோழி கண்டிப்பா இப்ப நம்ம யாரையு டிபெண்ட் பண்ணக்க கூடாது தோழி ஃப்ரெண்ட்ஸ்னாலு லைஃப் பாட்னர்னாலு யாரையுமே டிபெண்ட் பண்ணக்க கூடாது தோழி அவங்க நம்ள விட்டு போனாலுமே நம்ம அத வந்து எத் அக்செப்ட் பண்ணக்கூடிய நெலமைல இருக்கணு தோழி டிபெண்ட் பண்ணி அடிக்ட்டாக கூடாது இதா என்னோடைய ஒரு முக்கியமான அட்வைஸ் ஆமா தோழி பினான்சியலி இபெண்டா இருங்க தோழி எதுக்காகவு லவ்காகவு மணிக்காகவு நம்ம யாரையு டிபெண்ட் பண்ணிட கூடாது தோழி
ஆமா ஆமா தன் கை தனக்குதவினு இருக்கணு தோழி
சேரிங் தோழி நம்ளுடைய நேரம் முடிவடைந்தது நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ம்